ஹலோ வணக்கோங்க
ஆ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
நா நல்லாருக்கேப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க
என்ன பண்ணிட்டுருக்கே டி என் பி எஸ் சி க்கு ப்ரிபேர் பண்ணுவே அதுக்கான புக்ஸ்ல்லா வந்து கலெக்ட் பண்ணி வச்சருக்கே அதெல்லா வந்து ரெடி பண்ணிகிட்டுருக்கேங் மேம்
சூப்பர்ப்பா என்னப்பா இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க டி என் பி சி க்கி நா ப்ரிபேர் பண்ற அவ்ளோ மெட்டீரியல வேற வாங்கிட்டுருக்கீங்க படிக்கிறீங்கப்பா
மெட்டீரியல் வாங்கிருக்கேங்க படிக்கல வாங்குனோனா என்ன வருது இன்னைக்கு ஜி கே க்கு வர்லயே வரலீங்களா இனிமே வர வச்சுக்கலாங்க இனிமே வர வச்சுக்கலா விடுங்க
அதான் டெட்டு தான் பாஸ் பண்ணிட்டேன் அது அதுதான் ப்ரிபேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூட ஜூலை செவன்
ந இங்கிலீஷுங்களா செரி செரிங்க எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸ் மேஜருங்க
மேக்ஸ் அப்பா அப்ப புத்திசாலி தா
ஏங்க இங்கிலீஷ்காரங்க மட்டும் புத்திசாலி இல்லையா
இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் பா அது அவ்ளோதா அத வாய்ல கண்ணு பார்த்தா வ பேசுவோன்ற மாரி மேக்ஸ் எல்லாம் வந்து அது கொஞ்சோன்னா மூள ஒர்க் பண்ணும்ல
ஆ கண்டிப்பா ஒர்க்கும் பண்ணுங்க நறைய அ எல்லாருமே ப படி ச்சவங்க எல்லா புத்திசாலியாவும் இல்ல படிக்காதவங்க எல்லாமே ஏங்க கத்துக்கிட் கரெக்ட்டா வந்து மேக்ஸ் வந்து பண்ண முடியாது
ஆனா நீங்க சொன்னது உண்மைதா படிச்சவங்க எல்லாம் புத்துசாலி இல்ல படிக்காதவங்க எவ்ளோ பெட்டர்ன்றீங்க நிஜமாதா எங்க மாமியாரு சின்ன மாமியார்லாம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்குதா படிச்சாங்க அதுக்கு மேல படிக்கலையா அ அவுங்களோட நாலேஜ் நம்ம கிட்ட இல்ல அது உண்மை
என்ன சொல்லுங்க அத என்ன சொல்லுங்க லைஃப்ல குடுக்குற அனுபவம் வாழ்க்கை அனுபவம் வந்து படிப்பு குடுக்குறத விட ரொம்ப அதிகமா குடுக்குதுங்க ஆமா ப்ரோ படிப்பு குடுக்குறத விட ரொம்ப அதிகமா குடுக்குது ம்
ஆமா அனுபவம் ரீதியான்றத விட அவங்களோட கல்வி இல்ல அப்ப அந்த அஞ்சாம் கிளாஸ்ல என்ன படிச்சாங்களோ இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுவது வயசு தாண்டிட்டாங்க அப்ப படிச்சு அவங்களோட டீச்சர் பேர்ல இருந்து அப்ப எப்டி சொல்லி குடுத்தாங்கன்ற மெத்தட்ல இருந்து கரெக்ட் கரெக்டா சொல்றாங்க அவ்ங்
ஏங்க அன்னைக்கோட எஜுகேஷனே வேறங்க அன்னைக்கோட பொருளுங்க வேற அன்னைக்கி இருந்த சாப்பாடு வகைகள் வேற அன்னைக்கு இருக்கிற மெமரி பவர் வேற எல்லாமே வேறையா இருக் குதுங்க இன்னிக்கி வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு மிஷின் உலகத்தில் வாழ்றோம் நம்மளாச்சும் இவ்ளோ இருக்கோங்க நம்ம பிள்ளைங்கல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு
அத யோசிச்சு பாத்தாதாங்க நிஜமா கவலையா இருக்கு எங்க அப்பா அம்மாலாம் நான்ல்லாம் அவ்ளோ நல்ல தட உணவு நல்லாதா சாப்டேன் கிட்டத்தட்ட இப்ப முப்பத் அஞ்சு வயசு ஆயிடுச்சுங்களா இதுக்கு மேலே வந் து நிஜமா அவ்ளோ கஷ்டமா இருக்கு என்னடா இந்த வயசுக்கே இப்டி வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது ஓட முடில உக்காந்தா டக்குன்னு எழ முடில யாரோட அப்டி கஷ்டமா இருக்கு இப்ப அடுத்து ஜென்ரேஷன்லாம் யோஸ்ச்சா நம்ம சாப்ட்ட சாப்பாடுக்கே இந்த நிலைமைன்னா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல இந்த சாப்பாடு சாப்படுறவங்க இன்னும் பத்து வருஷம் அவங்க நிலம என்னான்னு யோசிட்டு இருக்கேன்
கண்டிப்பாங்க அது யோசிச்சு யோச்சிதாங்க ஆமாங்க அதுவும் இப்ப வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றப் பேர்ல ஒன்னு கொண்டு வந்திருக்கோங்க பாருங்க எங்க வீட்ல என் பசங்க வந்துங்க நாங்க வேற ஒரு ஊர்ல இருந்தோங்க அங்க இருக்கிற வெயிலும்ங்க என் பிள்ளைங்களுக்கு வந்து பாஸ்ட்டு புட்டுன்னா கண்ணுல கூட காமிக்கலங்க நாங்க எப்பயாச்சும் அப் கேஷனலா வாங்கி குடுப்போங்க ஆ இப் இப்ப வந்து இங்க சிப்ட் ஆகி வேற ஒரு ஊருக்கு வந்துட்டோங்க இங்க வந்த ஒடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லா பக்கமா இருக் காங்க அது என்ன ஆகுதுன்னாங்க ஆ பரவாயில்ல அது அதோட அரும தெரிஞ்சு குடுக்குறாங்களா அதோட அரும தெரியாம குடுக்குறாங்களா ம் எனக்கு புரியலங்க ஆ பர்கரு சீ சீஸ் பர்கரு பீஸா ஆ மயோனிஸ் மயோனிஸ் இல்லாத சாப்பாடே இல்லங்க இந்த சாஷ்சு அதுலல்லா எவ்ளோ கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க
அது சுத்தமா புடிக்கவே இல்லங்க எனக்கு கூட புடிக்கல
எனக்கு இதுவரைக்கு புடிக்காதுங்க நா அதெல்லா தொட்ரதுல்லைங்க கேக்குங்க ஆ ஆனா உன்னா இந்த கேக்குங்கள வாங்கிட்டு வந்து சாப்றாங்க பாருங்க ஆ அதுலல்லா வந்து எவ்வளவு பிரசர்வேட்டிவ்ஸ் இருக்கு அத வந்து புரிஞ்சி சாப் ட்டுறாங்களா அத பதப்படுத்துறதுக்கு எவ்வளவு பொருளுங்க போடுறாங்க அது அந்த மாரி இருக்குறதுக்கு எப் எப்டி இருக்குது அது எல்லா வந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எனக்கு ஒண்ணுமே புரிலேங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணா சக்கர தண்ணி மட்டு இல்லங்க எவ்ளோ அதுல போட்றாங்கங்க சக்கர ஆ
உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் தா கேக் வந்து சுகர் எக்குனால தா உருவாவுது அது வந்து எப்டி அ
இப்போ அவுங்க புரிஞ்சிக்கிற நெலமையில கூட அவங்க இல்லங்க நம்பே எதோ அவுங்களுக்கு வந்து லெக்சர் எடுக்குற மாதிரியான ஒரு மாயி அவுங்க உருவாக்கிடுறாங்க
அத சொல்லுங்க அத சொல்லுங்க இப் ப இருக்குற ஜென்ரேஷன் யாருங்க பெரியவங்க பேச்ச கேட்டு அம்மா இப்ப ஒண்ணு இல்லங்க ரெண்டு நாள எ பசங்கள எடுத்துங்க ப்பா இத கொஞ்ச எடுப்பா அப்டின்னம்னா என்ன
அ அ அஹ அவ்வளோவாவது பேசுறாங்களேன்னு நெனங்க எ பொண்ணுங்க டென்த் போர் போயிட்டாங்க டென்த் போயிட்டாங்களா அவுங்களுக்கு வந்து இப் ப தாங்க ஒரு ஒரு வார தா கிளாஸ் போயிருக்காங்க
ம்
அவுங்களுக்கு வந்து நெறைய வேல இருக்காமா வந்து உக்காந்துகிட்டு் இத எடுத்துட்டு போயிட்டு அங்க வை நா கால் வை க்கனு எனக்கு கால் வலிக்குது அப்டின்றாங்க
சூப்பருங்க வெரி குட்ங்க நானே திட்டினுக்கிறேங்க
ஆ பொட்ட பொண்ணு பொட்ட பொண்ணு பையன்றது அந்த அந்த பாலின வேறுபாடு கெடையாதுங்க அந்த ஆக்ட்டிடியூட் காட் பண்றது வந்து அவுங்க போயிட்டாங்களா அவுங்க படிக்கணுமா அவுங்க எழுதணுமா ஆ நிஜமாவே சொல்றங்க நால்லா பத்தாவது படிக்கும்போது எப்புடி எழுந்தே அ எப்புடி படிச்சே ஆ எங்க அம்மாக்கு அதெல்லா தெரிய கூட தெரியாதுங்க அ டியூஷன் போவோம் வருவோ செய்வோ அ எதுக்கு அம்மா அப்பாவோட ஒரு உ தவி இருந்தது கெடையாது நமக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நா ஆகணு உதவி பண்ணக்கூடாதுன்றக்காக சொல்லல நம்மளோட மெமரிஸ் வந்து அந்த மா திரியே இருக்குது ஆனாலுமே நம்பளோட நெலம நம்ம புள்ளைளுக்கு வரக்கூடாது அப்டின்றதுக்காக நம்ம ஒவ்வொன்னு பாத்து பாத்து ஹெல்த்தியா குடு குணு இப்டி குடுக்கணு ஜொரம் வந்துடக்க கூடாது அப்டி பண்ணு டென்த்து பிளஸ் ஒன்னு பிளஸ் தூண்ட்டு நம்ம பண்றோங்க ஆனா ஒக்காந்த இடத்துல நம்மள அதி ஒக்காரமாட்ராங்க பாருங்க அந்த அதி ஒக்காரத வந்து பொறுக்க முடியலங்க
தண்ணிங்க ஒன்னு இல்ல காலையில ஒரு இன்சிடென்ஸ் நடந்துச்சு தண்ணி தண்ணி வந்து எடுத்து குடிச்சுக்கோப்பா சாப் பாடு இட்லி வச்சுட்டு நானு மேல கொஞ்சோ வேலையா கொஞ்ச ரூம்ல கிளிர் பண்ணிட்டு வரலானு மேல போயிட்டுருந்தே இவன் அந்த தண்ணி எடுத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணுகிறாங்க நா எடுத்துன்டு வந்து தருவேன்ட்டு நா அப்பயே சொல்றே நா மேலேந்து என்னால வர முடியாது எழுந்து போயி ட்டு புடிச்சு குடி இல்லனா மொண்டு குடிச்சுக் கோ நீயேன்ற நா இறங்கி வர வரையு அந்த தண்ணி கொட மொல்லங்காணு
அப்ப எவ்வளோ நமக்கு வந்து இரிட்டேட் ஆகுதுங்க
ஆ அத வந்து நம்ம வெளிப்படுத்த கூடாது நம்ம க
ஆமாங்க ஆமா வெளிப்படுத்திட்டோனு வச்சுக்கோங்களே நம்ம வந்து மோசமான அம்மாவா ஆயிடுறோ அம்மாவாக இருக் குறது இல்லங்க அம்மாவோட லிஸ்ட்லேயே இருந்தே நம்மள எடுத்துடுறாங்கங்க
அத சொல்லுங்க
அம்மாவோட லிஸ்ட்லயே இருக்கிறது இல்ல லிஸ்ட்லயே நம் ம் ஓ ஆ ஆ ஏங்க நீங்க ரெண்டு ஆம்பள பையன் நீங்க இப்டி பண்ணுதுனு சொல்றீங்க எனக் ரெண்டு பொட்ட பொண்ணு என் பிள்ளைங்களு அப்டிதா பண்ணுதுங்க நீங்க அதனால இந்த பையனா இருந்தா இப்டி பண்ண மாட்டானா அப்டின்ற ஃபீலோ பொண்ணா இருந்தா இப்டி பண்ண மாட்டாங்களான்ற ஃபீலோ இப் இப்ப இல்லங்க எல்லா இந்த ஜெனரேஷன்ல ஆ
பக்கத்து வீட்டுல எங்க மச்சின பொண்ணு ஓகேவா ஒரு பைய ஒரு பொண்ணு அவுங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணுது தெரியுமா ஈவினிங்ல அழகா சாமான கழுவிட்டு ஆ அம்மா வர்றதுக் குள்ள சாப்பாடு வடிச்சிட்டு அவுங்க தம்பியு பாத்துக்கிட்டு அவ்ளோ அழகாக ஒக்காந்து
அது அதுல எல் எல்லாருக்கு வந்து அமையுமா அப்டின்றது கேட்டா ஒரு கேள்விக்குறிதானுங்க ஒன்ன இல்லங்க போன வாரோ வந்து என்ன ஒரு வண்டி இடிச்சிருச்சுங்க ஆ நா விழுந்துட்டே நல்லா அடி அடுத்த நாள் எல்லா மூவாக கூட முடியல ஆ ஒரு நாள் ஆஸ் பிட்டலுக்கு போனங்க மெடிசன் குடுத்தாங்க அடுத்த நாள் ஹாஸ்பிட்லுக்கு வர சொன்னாங்க நா போல அடுத்த நாளு ஆ அது போனுனா மசுல் டியாரா ஆயிருக்கா அதுவா இது பாக்குணு அப்டினாங்க நம்ம ரெஸ்ட்டு எடுத்தா எந்த வழியுமே வந்து டக்குன்னு போயிடாது
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆ
பதினஞ்சு இருவது நாளைக்கி இருக்கு இல்லிங்களா ஏனா வந்து மசில்ஸ் எல்லா வந்து ரீ குரோத் ஆனாதான இதுவாகு ஆ அதனால நா வந்து இருந்திட்டே ரீ ரீ குரோத் ஆகுணு அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகு இல்லிங்களா அந்த திசு எல்லா அழிஞ்சிட்டு புது திசு அந்த இடத்துல உருவாகுணு இல்லிங்களா அது வரைக்கு ஆ கண்டிப்பா நாள் ஆகு அது வரைக்கு இருக்கலானு சொல்ட்டு நா இருந்துட்டேங்க ஒரு நாளுங்க மாத்தர தண்ணிக் குடுத்தாங்கங்க அந்த ஆஸ் தேவே முடியாத அந்த ஒரு நாள் மட்டு மாத்தரையு தண்ணியு குடுத்தாங்க அடுத்த நாள்ல இருந்து செஞ்சுக்கோயே என்ன ஏஞ்ச்சுவாயே பண்ண ஆ அப்பிடிங்கறாங்கங்க ஆ உண்மைதா உண்மதா இது அ ஒரு நாள் மட்டு இய்யோ இப்பிடி அசையாத அய்யயோ அப்பிடி பண்ணாத உனக்கு அடிபட்டுருக்கு நீ இப்பிடி இரு அப்பிடி இரு அப்டின் என்னவோ அந்த அந்த ஆனா மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சியா இருந்துதுங்க ஐயோ அடிப்பட்டாவாது நம்ம மேல இ்வ்ளோ கேர் பணிக்கிறாங்களே அப்பிடின் சொல்லிட்டு
அதா எனக்கு போனவாரோ நடந்துச்சி
ஆ அ போனவார்ல ஒரு பத்து நாள் இருக்கு அ அ நெஞ்சு மேல வந்து
தங்கச்சி பைய வந்து மேல வந்து குதிச்சிட்டா அந்த நெஞ்சி எலும்பு என்னாச்சி கொஞ்ச நகு விழுந்துருச்சி அ அப்பறோ பிரேக் ஆமா பிரேக்கா கேளுங்க கிட்டத்தட்ட நான் பதினஞ்சி நாளா நா அழுந்துட்டே இருந்தேங்க எங்க வீட்டு இருக்காரு கொஞ்சதா எங்க வீட்டுக்கார் தா கொஞ்சனா ஆறுதல் பண்ணாரு நா கொஞ்சோ தேய்ச்சி விட் விட்டு கொஞ்சோ சுடு தண்ணி வச்சி பத்து போட்டு கொஞ்சோ ரெடி பண்ணாரு அப்ப கூட இப்ப கொஞ்சோ அசைக்கவே முடில இப்ப ரைட்
இல்லங்க அது வந்து அது ஒண்ணுமே அதுக்கு கட்டுக்கிட்டு லா போட முடியாதுங்க ஆ அது வந்து அதுவா ரிப் எலும்பு வந்து ஆ அதுவா ஜாயின் ஆனாதா
அப்பிடினுட்டாங்க பாத்தா இந்த ரெண்டுமேப்பா ஒரு கடைக்கு கூட போலப்பா இப்பா இதுக்கா கொஞ்ச வாங்கிட்டு வாங்குன்னா கூட ஏ போ அவ்ளோதா இவன கொண்ணா ஏமா எனக்கு வேலக்குது அது என்ன கிரிக் கிரிக்கெட் விளையாற்றுட்டு வந்தது அவனுக்கு டயர்டா இருக்குதா அதனால ஒரு வேல செய்ய முடியாதா அவ சொல்றா நிஜமாவே கை ரெண்டுத்தையு உடச்சுக்கன்னு கம்ன்னு உடக்காந்துக்கலான்னு இந்தே நா நானு என்ன உங்களுக்கு இருக்கிறதுனால தான நா செய்து போடுறே நானு மானே இருக்குல இருக்குங்க
அது அப்டிதாங்க இருக்குது கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அ
இல்ல இல்ல அவ்வள்ளோ குச்சுக்காத பரவால நந்தா இருக்கால்ல பாத்துக்குது வரல அவனுங்க எல்லா எதிர்பார்த்துட்டு இருக்காத பாத்துக்கலா இதென்ன கிட்டத்தட்ட ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூப்ட்டு வர்றது ஆட்டோ கூப்ட்டு வர்றது அந்த
எங்க வீட்டுல வந்து அவரு கூட கிளம்பி போயிட்டு சாயந்திரமா வர்றது ஹாஸ்பிடலுக்கு உங்க அம்மாவ கூப்பிடுறா போலாமா அப்படிங்கறாருங்க அதுக்கப் ஓ இல்ல நா வரலன்னா அவரு கம்முனே ஆயிடுறாருங்க அது இன்னும் கொஞ்சோ வலியா இருந்ததுங்க எனக்கு சரிங்க அ மறுபடியு அடுத்த கால்ல பேசலாங்க நா ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க
நன்றிங்